ஹலோ
ஹாய்
ஹலோ கேக்குதா ஆ ம்
என்ன பண்றீங்க
நா சும்மாதா இருக்கே நீங்க
ஓ செரி செரி
ம்
நானா நா இப்பதா கடைக்கு போயிட்டு வந்தே
ஓ கடைக்கு போயிட்டு வன்ட்டீங்களா ம்
ஆ வந்தாச்சு
சின்ன வயசுல கார்டூன்ல்லா பாப்பீங்களா
கார்டூனா ஆ பாப்பனே
என்ன பாப்பீங்க
அதுல வந்து இத்தா எனக்கு ஃபஸ்ட்டு எல்லா இது ஜாக்கி ஜான்
ஆ நானு ஜாக்கி ஜான் பாப்பே எனக்கு அதா புடிக்கு
அப்றோ இன்னொன்னு சுட்டி டி வி ல போடுவாங்களே ச சக்திமானோ எதோ ஹீமானோ வந்து சிங்கம்லா இருக்கும்ல அவங்கூட
ஆமா ஆமா ஹீமான்
அவ அந்த கத்தி மாரி வெச்சுருப்பா
ஆமா ஈமான் ஈமான்
ஆ அது அது அது அதுக்கப்றோ நிறுத்திட்டாங்க
ஆமா அது கொஞ்ச நாள் தா போட்டாங்க
அது மோட்டு பத்துலு
மோட்டு பத்துலு புடிக்குமோ
அது பாப்பே நீங்க பாத்திருக்கிங்களா
அது எனக்கு பிடிக்காது
கத்திட்டே இருப்பாங்களா
ஆ ஏதோ ஒன்னு சொல்லிட்டே வளவள வளலான்ட்டு இருப்பாங்க
இந்த உலகத்துக்கு ஒண்ணு புடிச்சது அததாச்சு பிடிக்குமா உங்ளுக்கு சிங் சாங்
ஓ சின் சான் புடிக்கு நா இப்ப கூட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்துட்டு தா இருந்தே ம் பாப்பே அது புடிக்கு டோரிமான் புடிக்கு
டோரா புஜ்ஜி
டோரா புஜ்ஜில்லா புடிக்காது
புடிக்காதா அது சூப்பரா இருக்குங்க மேப்பு வரும்ல மேப்பு பேக்ல இருந்து
ஆ அந்த பாட்டெல்லா வேணா புடிக்கு அந்த அவங்க பேகு அந்த சீன் பிடிக்கு அந்த மேப் சீன் பிடிக்கு அப்றோ இந்த டோரா புஜ்ஜில
அப்றோ டோரா வந்து அழகா இருப்பா முடி வெட்டிட்டு
ஆ அப்படியா ஆமா செல பேத்துக்கு பிடிக்கு எனக்கெல்லா பிடிக்காது
சேர் சோ இது
இது
சோட்டாபீம்
ஆ சோட்டா பீம் புடிக்கு அது அவுங்க நார்மலா போட்டுருக்க போதே பிடிச்சிருச்ருந்தது அப்றோ அவுங்க ரொம்போ எடிட்டிங் பண்ணி போட ஆரம்பிச்சுட்டாங்ளா
ஆ இப்ப என்ன பீம் பெருசாகிட்டானா இல்லையா
பாக்குறது இல்லை பீம்லா
ச உங்கள அதுல யாரு பிடிக்கு
எனக்கு பீம் பிடிக்கு ஜிம்கி பிடிக்கு
ஆ
ஜக்கூ ராஜு நல்லா பிடிக்கு
எனக்கு ராஜு பிடிக்கு அப்றோ அந்த ரெண்டு பேர் இருப்பானுங்களல ஒரே மதி
ஆ டோலு போழுவா ம்
அப்றோ காளியா
ஆ காளியா மாமா பிடிக்குமா
அ டுண்டு நென்டி
ம்
காலிய மாமா வந்து நடுவுல தா வருவா
ஆம்மா
ம் அடுத்து இந்துமதி இந்து மதியு பீமு தா லவ் பண்ணுவாங்க
அப்டியா
ஆமா
அப்டி ஒண்மே காட்டவே இல்லையே சோவ்ல
உங்களுக்கு எப்பிசோடு நல்லா பாக்க தெரியல உங்கள ஏமாதிட்டாங்க போல
ஓ நீங்க நல்லா பாத்திருக்கீங்க
ஆமா
ம் ஏ கிருஷ்ணா பிடிக்கு
ஏனா நீங்க இந்துமதி வந்து பீம்ட்ட மட்டு தா பேசுவா அதிகமா
ஆமா இந்துமதி அவுற்ட்ட மட்டு தா பேசிட்டு போவா
ஆமா அப்றோ ஜக்கு வந்து குரங்கு அவன்
ம் ம் ராஜுக்கு ரெண்டு முடிதா இருக்கு
அவரு ரெண்டு பல்லு
ம் ரெண்டு பல்லா இருக்கு
ரெண்டு நாலு பல்லுனு நெனைக்குறே
ஆ
அப்றோ இது ஆ ஜாகிஜான்ல அது பிடிக்கு
ஜாக்ஜான்ல எது புடிக்குனா புரில
அந்த மந்தரக்கல்
ஓ அந்த செக்ஷனா எனக்கு அந்த மந்தர கல் பிடிக்கு முகமுடி த் கலாம் பேரு எதுக் கண்டுபிடிக்க போவாங்க அதுல்லா பிடிக்கு ஆ ஷேடோ ம் ஷேடோ கோன்ஸ் ஆ அதெல்லா பிடிக்கு
அடுத்து இவ இவந்தா ஜாகி ஜான் வந்து
ஜாக்கிஜான்ல எனக்கு எல்லாமே பிடிக்கு பிடிக்காததுனு ஒண்ணமே கெடையாது
ஜூலி
ஆ ஜூலி ரொம்ப பேஃபேவ்ரெட்
அப்றோ இவ ஓ ஃப்ரெண்டு்
யாரு
அந்த இவுரு கூட்ருப்பாம்ல
சொட்டயா இருப்பானே ஜூலியு ஜூலி கூட உண்டாவா
ஆமா ஜாக்கி ஜான் அ ஜாக்கி ஜூலி
மொகமுடி போட்டுருப்பானே அவனா தாத்தா
தாத்தா கூட குண்டா இருப்பாம்ல
அ பீமா இருப்பா
பீமா அ
ம்
அவன புடிக்கு எனக்கு எது தெரிமா முடிக்கு அவங்களா அந்த அந்த இது அந்த ஏழியன்ட் மாரி எல்லா வேஷோ போட்டு போவாங்கல
ஏலியன் மாரியா
ஆமா
யா என்ன அதுல என்ன ப்ரோ சம் ச
மொகமுடி அந்த மொகமுடி கண்டுபிடிக்கிறது பிடிக்கு எனக்கு
ஓ ஆமா ஆமா அது ஏலியன் மாரியாது
ஆமா
அவுங்க வேசத்த மாத்திட்டு தானே போவாங்க அது என்னமோ ஒரு பெஸ்டிவல் தான
ஆமா ஆமா அந்த டிசம்பர் மாசோ வரும்ல நைட்டு பேய் மாதிரி
ஓ அதுவா ம்
அப்றோ இவ அப்றோ இந்த இன்னொருத்தி இவங்க கூட இருப்பாம்ல பாக்ஸர் பாக்சிங் ஒருத்த இருப்பாம்ல அவங்க
ஜூனி கூட இருப்பா ம் ஆ அவ பேரு வந்து என்னமோ ஒரு பேரு கள்ளிராணி கள்ளிராணி கள்ளிரானி அவ அவ்ளு நல்லா இருக்கு
அவள்ளு வில்லனுங்தா நல்லா இருப்பானுங்க அந்த அவுங்க பேசுறது நல்லா இருக்கு
ம் ஜாக்கெட்டே பொயிட்ருப்பா அவ
ஆஹ ஆமா அவ இல்லன்ன வி அந்த இவனுங்க வில்லன் இருப்பானுங்கள
ஆமா என்னமோ பேரு
இது அப்றோ அந்த இது இருக்கும்ல அந்த சேடோ சேடோவ சாப்ட்டு சாப்பிட்டு ஒரு மிருகோ பெருசாய்ட்டே இருக்கும்ல அந்த அழிக்க வருவானுங்கல்ல
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா அது கூட நா இப்ப பாத்தே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த இது பாத்தே எங்க வீட்ல ஓடிட்டு இருந்துது பாத்தே பெருசு பெருசு பெருசாயிரு ம் ஜாக்கி சான் பார்ட் டூ முயலா
அ
ம் என்கு எல்லா முந்திரிக்கள்ளும் பிடிக்கு
கம்னே இருக்க மாட்டா அவெ
அவஞ் ஜூலி கம்னே இருக்க மாட்டா ஆடு மாந்தரக்கள்ளுதா எனக் பிடிக்கவே பிடிக்காது
ஆடா ஆடு என்ன வேணும் முட் க்குமா கத்துமா ஆடு மாதிரி கத்திட்டே இருப்பானா ஜாக்கி ஜான்
ட ஹெலோ ஆடு மந்திரக்கல எனத் தெரியுமா பண்ணு அ நம்ம ஒடம்புலரந்து உயிர எடுத்துரு ஆவியாப் பறக்கு அதுதா ஆ ஆமா முயல் பீட ஓடு சர்ரு புர்ருனுப் போவோம்
அடுத்த மாட்டு மாடுக்கு
மாடு மாரியே சண்ட ஓடு ரொம்ப பல சக்தியான இருக்கு
அப்றோ ஸ்னேக்கு ஸ்னேக்கு வந்து ஸ்னேக் எதோப் பண்ணு
மறச்சிரு நம்ம அது நம்ம லாங் பிரஸ் பண்ணுனா நம்ம வந்து மறஞ்சிருவோ ஸ்னேக்கு கண்ணுக்கு தெரியாதுல
ஓப் இப்ப ஏப் பனனெண்டு மந்தரக்க மொத்தோ
பனனெண்டு
அப்ப ட்ராகன் ஒன்றுக்கு
டிராகனுருக்கு
அதான ஜூலி கால்ல எடுத்து அந்த ஒட்ட வெச்சுட்டு இது வண்ணிட்ருப்பா
ம் ம்
ஆனா அந்த இவெ இருக்காமுல்ல இந்த குண்டா இருக்காமுல
இபீமாவா
ஆ அவெ வந்து அடிக்கடி அங்கியும் போயிருவா இங்கியு வந்துரு
ஆமா மா ம் அத்தா எனக் பிடிக்கவே பிடிக்காது அங்கியும் போவா இங்கியு இருப்பா ஹெலோ
இதுதானா மாறுவா அவெ
ஆஹா இப்பதா கேக்குது எனக்கு
அதா ஜூலி
ஆ ஜூலி ஆ
திடீனு அவளுக்கு எதோப் பைத்தியம் புடிச்ச மாதிரிப் பண்ணுவால
எ எப்போ
அவெ அந்த மந்திரக்கள் அவுங்கச அவெ அந்த மொகமுடி எடுக்கும்போது பாதி அவுளுக் போனதுகபுறோ அவெ ஜாகிஜான அடிப்பால அப்ப அவளதா வந்து மந்தரம் போடுவாறே
அம்மா அம்மா ம் அம்மா
ம்
செரி என்ன
அப்றோ சோட்டா பீம்ல வந் அ அடுத்து இதுப் புடிக்குமா ஸ்பைட்ருமேன்
ஓ ஸ்பைட்ருமென் ஸ்பைட்ருமென்னு எது அந்த கார்ட்டூன்லையா
கார்டூன்ல அந்த மூன் நாலு ஸ்பைடர்மேன் வருவாங்கல்ல
மூனு நாளா நாக் கார்ட்டூன்லப் பாத்ததே ஞாபகமில்ல படத்துல பாத்ததுதா எக்ஸ்பைரமெண்ட் ரொம்ப பிடிக்கு கரடிமா வருத்தப்படாத கரடி சங்கமா
ஆமா
ஆ அது பிடிக்கு
அது பேசுவாங்க சூப்பரா இருக்கும்ல
ஆமா ஆமா நல்லா இருக்கு க்யூட்டா பேசுவாங்க அது நல்லா இருக்கு ஐடி பாப்பீங்களா
ஆ
ஐடி
ஆயுட்ரியா
ஆ
அப்டின்னா
ஐடினா தெரியாதா
ஆ ஹா
செரி ஓகே ஒரு வேல ச் அது வந்து ஒரு சின்ன பொண்ணு காட்டு ஒரு தாத்தாட்டே இருப்பா எல்லாத்துக்குமே தெரியுமே ஐ டி ம் போக்கிமேன்லா பாத்திருக்கீங்களா
தெரியல நா பாத்துல
ஓ அப்டியா ம்
அப்றோ பவர் ரேஞ்சர்ஸ்
அதெல்லா பிடிக்கவே பிடிக்காது
புடிக்காதா
ம் ம் பாத்திருக்கே எல்லா நெறைய பேர் கலர் கலரா போட்டு வருவாங்க
ஆமா நல்லா இருக்கு பவர் ரேஞ்சர்ஸ் ஆ
ம் ம்
அப்பறம்
ஆ கேக்கல
அதா
சுட்டி டிவிலேய டுங்க தா எனக்கு சுட்டி டிவிலயே ஜாக்கி சான் தா
ஓ
ம்
ஜாக்கி அது சுட்டி டிவி நம்பர் வருல ஒன்னு ரெண்டு மூணுன்னு ஒவ்வொருதுக் ஓபன் மாரி வரும்ல அந்த சாங்கு அதெல்லா நல்லா மனப்பாடமா சொல்லுவே முன்னாடிலா
ஆ இப்போ வரண்ட்டா
இப்ப மறந்துடுச்சு இப்ப சுட்டி டிவி எங்க இருக்குனே தெர்ல
சுட்டி டிவி டிவி ஆன் பண்ணீங்கன்னா கிட்ஸ் சேனல் போய் பாத்தீங்கன்னா சுட்டி டிவி இருக்கு
இருக்கா
ஆ
கூட்டாங்கல்ல சுட்டி டிவி மாதிரியே
ஆ ஆமா ஆமா சுட்டினு ஒண்ணு
சுட்டி ஒன்னு சுட்டிய்யா
ஆமா
வருதுன்னு புடிக்கும் அவ்ளோதானா
அவ்ளோதா வேற என்ன இருக்கு
ஆனா இப்பல்லாம் ரீசண்டா சின்சாங்லாம் எல்லாருமே பாக்குறாங்க ஆனா எனக்கு அது பிடிக்காது கொஞ்சம் டென்ஸ் ஒண்ணு ஆவாது ஓவரா திங்க் பண்ணுவாங்க
எனக்கும் ஸ்டார்ட்டிங் பிடிக்கல ஓவரா பேசுற மாரி இருந்தது அது பாத்து இல் ஓடி ஓடியே எனக்கும் அது நான் பாக்க ஆரம்பிச்சிட்டேன்
ஓ
ம்
சேரி ஓகேங்க
சேரி ஓகே ம் செரி பாய் ம்